ஆ எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாாளாச்சு
ஆமா அன்னைக்கு நீங்க கால் பண்ணியிருந்தீங்க திருப்பி பண்ணவே முடியலங்க ரொம்ப பிஸி ஆயிட்டேன்
ஆ என்ன அப்படி என்ன பிசி ஆ
அ ஒரு சின்ன வேல ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன் வீட்டுல இருந்து பண்ணுற மாதிரி
ஆ
அது நிறைய பாத்துக்கிட்டே இருந்தேங்க இப்ப நிறைய பேரு சுய தொழில் பண்றாங்க எல்லா வீட்டுல இருந்து சின்ன சின்ன வேலைகள் அது பாத் கத்துக்கிட்டே இருந்த இணையத்துல இப்பதா ஒன்னு சின்னதா ஆரம்பிச்சிருக்கே அது எப்படி போகுதுன்னு பாகணு உம்
ஆ சூப்பர்ங்க ரொம்ப நல்லது என்ன கூட கேட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரு எனக்கு வந்து வந்துட்டு ஒரு பயம் இருந்துச்சு அ அய்யயோ எப்படி நம்ம ஆரம்பிகலாமா என்னனு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியூர்ல இருந்து இதெல்லா வாங்கிட்டு வராங்க அ புடவை அப்புற மத்த இந்த ஆடைகள் அதெல்லா வாங்கிட்டு வந்து அவங்க விக்கிறாங்க அவங்க கிட்டே இருந்து நம்ம வாங்கிடு நம்ம விக்கறதுங்க
ஆ கரக்ட் அதா அதுவு பண்ணிட்டு இருக்காங்க ஆமா நா வந்து சும்மா சிம் லாங்க அ பாக்கு மட்ட இருக்குல்ல அத வந்து நம்ம வீடு வந்து அளவா வெட்டி சேப் பண்ணி கொடுக்கறதுங்க அதுக்கு மிஷின் கொடு டுத்துடுறாங்க அதுல நம்ம பண்ணி கொடுத்துடணு கடைங்களுக்கு நம்ம சப்ளை பண்ற மாரி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு பண்றோமோ அவளோ காசு
ஓ பரவால்ல அது வந்து எப்படிங்க உங்களுக்கு கத்து கொடுத்துருவாகளா
ஆமாம் அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு இது இருக்குது ஒரு ஆப்பு அதலா வந்து நமக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க அத நம்ம கத்துக்கிட்டு அதே மாரி பண்ணணு ஒரு இது கூட பிழை இல்லாம பண்ணணு ஏதாவது ஒரு தட்டு நமக்கு ஒழுங்கா வரலன்னா அத மட்டு நம்ம வச்சுக்கிட்டு மிச்சது எது நல்லா வந்திருகோ
ஆ
கடைகள்ல சப்ளை பண்ணிணு
ஓ அப்ப இதுக்கு வந்துட்டு நீங்க முதலீடு போடணுமா
ஆமா நம்மதா முதலிடு இப்போ ஆமா அதுதாங்க பிரச்சன அது கொஞ்சொ ஜாஸ்தியா தா ஆயிடுச்சு முதலீடு போட்டு நா வாங்கிறுக்கே இப்ப அந்த பணத்த நா எடுக்கணு அது எப்படி அது மட்டு இல்ல இந்த கடைகளுக்கு போய் போடுறது கடைகளையு நா தா பிடிக்க வேண்டியதா இருக்கு அவங்க ஏதோ எனக் கு புடிச்சு தரமாட்டேங்கிறாங்க அதுவு ஒரு பிரசனையா இருக்கு அதுதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு இப்பதா பத்து நாள் ஆச்சு இப்டி சரி நல்லாப் போச்சுனா உங்கள் கிட்ட சொல்லலா நீங்களு அத மாதிரி ஆரம்பிக்கலாமேனு நினைச்சே
ஆமாம்மா கண்டிபாங்க நீங்க வந்துட்டு இந்த க கல்யாண ஆர்டர் இருக்காங்கல்லங்க அவங்ளல்லா கூட நீங்க புடிச்சு கேட்டு பாக்கலாங்க உங்களுக்கு வந்துட்டு அப்ப நறைய பேர் இது கடைபாங்க ஏதாவது இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு மாரி பண்றாகல்லங்க கல்யாணத்துக்கு எல்லா நீங்க வந்துட்டு அவங்கள வந்து புடிச்சிங்கனு வச்சுகோங்களே கல்யாணத்துக்கு சப்ளை பண்ணி கொடுக்குறோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாண சீசன் நறைய வரு இல்லைங்களா அப்ப வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ல வந்து கான்டக் பண்ணி தொடர்பு கொண்டு வாங்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு எங்க அதுவு நீங்க பண்ணிக்கலா அதாவது இந்த உணவகங்களோடு நிறுத்திகாம இதுலயும் பண்ணலா அது வந்து கல்யாண மட்டு இல்லைங்க பர்த்ரே பங்ஷன்னூ வேற ஏதாவ பார்ட்டி சீமந்தோ எதுனாலுமே வீட்ல உங்களுக்கு ஒரு விசேஷம் வருது அப்படின்னா அதுக்கு பண்ணிகலா அப்புற வந்து
இந்த ஆலயங்கள்லெல்லா திருவிழா ஏதா நடத்துறாகன்னா அப்ப சாப்பாடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு நீங்க அவங்க வாங்கற மாரி ரிநே அவங்கள தொடர்பு கொண்டு பண்ணலா இல்ல
ஏன் சித்தப்பா பொண்ணு ஒருத்தி இருக்கா அவ வந்து மெழுகு இது இருக்குல்ல ஹ மெழுக வந்து உருக்கி கேண்டில் செஞ்சு வித விதமான ஷேப்ல செஞ்சு அதை விக்கிறது அந்த தொழில் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க அவருக்கு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அந்த மாரி இப்ப ந நிறைய பேரு வேலைக்கு போறத விரும்ப மாட்டேங்கிறாங்க வீட்டு்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் சுயமா நம்ப க நம்ப கால்ல நம்ப நிக்கிற மாரி என்ன பண்ணலான் தான் யோசிச்சு ஒண்ணு ஒண்ணு பண்றாங்க சரி அதே மாரி நம்முளும் முயற்சி பண்ணுவோன்னு தான் இத எடுத் த நீங்க கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அந்த இது இல்லாம அது என்னது ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி மாரி ஏதோ பண்றது வீட்ல இருந்து யாரோ பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்தே
ஆமாங் ஆமாங்க அவங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க அவங்களே வந்துட்டு ஒரு ஆ மொத்த விற்பனையாளர்கிட்டே இருந்து வாங்கிட்டு இவங்க வந்து வி விக்கிறாங்கங்க இவங்க ஒரு சில்லரை வியாபாரி ரீடெய்லர் மாரின்னு வச்சு ல அவங்க விக்கிறாங்க
அப்புறம் அந்த உங்க உங்க தோழி ஒருத்தங்க அந்த புடவ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல
ஆஹ் அதுதாங்க அவங்க தாங்க கேக்குறாங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்கு அவங்கதான் என்ன கேட்டாங்க நீங்க வேனா வாங்கிட்டு இத நீங்க உங்க ஏரியால நீங்க வித்துக்கோங்க அவங்க தூரமா இருக்காங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பயங்கர டிஸ்டன்ஸு அதனால அப்புறம் வீட்டுலயே தான நம்ம பண்றது அதனால நம்ம இந்த ஏரியால நம்ம கவர் பண்ணிக்கலாம் இல்லலைங்களா வீட்டு ட்ல பண்றோம்னா அந்த மாரி அப்டின்ட்டு இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா நமக்கு சுதந்தரமா இருக்கும் நம்ப யாருக்கீழியும் வேல செய்ய வேண்டாம் நம்ப எவ்ளோ செய்றோமோ விக்கிறோமோ அது நமக்கு காசு நம்ம சு தந்தரமா இருக்கலாம் வீட்டையும் பாத்துக்கலாம் பசங்களோட படிப்பு எல்லாத்தையு பாத்துக்கலாம் ஏன்னா இப்ப பசங்ள பாத்துக்கறதுக்கு நமக்கு யாருமே இல்லல்ல அதனாலதான் நம்ப வெளியில போக முடியில அதனால அவங் குளியு பாத்துக்கிட்டு வீட்டியும் பாத்து நம்ப கொஞ்சம் ஏதோ சம்பாதிக்கவு சம்பாதிக்கிற துக்கு இது கொஞ்ச நல்லா உபயோகமா இருக்கு
அதான் நம்ப இங்க நம்ப பக்கத்து வீட்ல இருக்ற பொண்ணு வந்து வீட்லயே சோப்பு ஷாம்பூ அதெல்லா செஞ்சு அவங்க விக்றாங்க அப்புறம் இந்த தலைக்கு வந்து வெள்ள முடி வந்துச்சுன்னா மை போடுறோன்ல அந்த கருமை வந்து வீட்லயே அவங்க தயாரிச்சு அவங்க விக்றாங்க அந்த மாதிரி பொருட்கள்லா அங்க விக்கிறாங்க எல்லாமே ரொம்ப உபயோகமாக இருக்கு அதே மாரி இன்னொருத்தங்க ஆன் எல்லா இப்ப இந்த மாரிதாங்க பண்றாங்க அத பாத்துதான் நானே ரொம்ப அ எனக்கும் ஒரு ஈர்ப்பு வந்தது சரி நம்ப எதாது ஒண்ணு பண்ணலாம் அப்டின்ட்டு
ம் ஆமா வீட்ல இப்ப எண்ணெய் எல்லாம் செஞ்சு நெறயா விக்றாங்க பாத்தீங்களா தலைக்கு எண்ணெ செய்யறது ஆன் அது வந்து பாரம்பரிய முறையில அவங்க எண்ணெய காய்ச்சி அதாது அவங்களுக்கு எடோ இருந்ததுன்னா வீட்ல அத எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அந்த கொள்ளேலயே அவங்க வச்சு அதெல்லா காச்சறாங்க காச்சி விக்கிறாங்க அத இல்லாம நெறைய பண்ற அப்புற சத்துமாவு அரச்சி விக்குறாங்க
ஆமாங்க அப்பறம் இந்த செக் க்கு எண்ணெ இருக்கு பாத்தீங்களா தேங்காய் எண்ணெ நல்லெண்ணெ கடல் எண்ணெ அதையும் வந்து செக்குல போய் அவங்க வாங்கிட்டு வந்து அத வந்து ஹோல்சேல்ல வாங்குறாங்க போல இருக்கு க்கு அத நமக்கு விக்கிறாங்க மேல வந்து அம்பது ரூபா ஏதோ வச்சு விக்கிறாங்க அதுவும் நல்ல தொழில் நல்லா போயிட்டு கு அதுவும் இப்ப நம்ம வீட்ல பக்கத்துல இருக்றவங்க செய்றாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா அப்பயோ இங்க பக்கத்துல ஒருத்தங்க எனக்கு அவங்க இப்ப கூட வந்து அவங்களு கூட பின்ன தெரியுமாங்க
ஆ ஆமா இப்ப கூட இப்ப திரும்ப நல்லா ட்ரெண்ட் ஆய்கிட்டுருக்குல்ல
ட்ரெண்ட் ஆய்ட்டுருக்கு கூட பின்னி வித விதமா பின்றாங்கங்க அந்த எப்பவும் பண்ற அந்த பழைய காலத்து கூட அந்த மாரியே இல்லங்க கூட வந்து அழக கா டிசைன்ல ஹேண்ட் பேக் மாரியெல்லா இருக்குங்க இப்ப சின்ன பொண்ணுங்க வந்து காலேஜ் பொண்ணுங்கல்லா அத மாட்டிக்கிட்டு போறாங்க அதுக்குள்ள புக்க வச்சுக்கிட்டு ரெண்டு புக்க வச்சுட்டு அப்டியே அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க
பாத்தீங்களா அதெல்லா நம்ப காலத்துல இருந்தது இப்ப வந்திருக்கு மறுபடியும்
இப்போ வந்திருக்கு அவங்க பண்ணிட்டு ஆன்லைன்ல கூட வித்துக்கலாம் அத கடையில போய் குடுத்துட்டு அவங்க எவளவ் வியாபாரம் பண்றாங்களோ அத இவங்களுக்கு லாபம் குடுப்பாங்க
ஆமா அதே மாரி இந்த முத்து கற்கள்ல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பதிச்சு அதுல வந்து செயினு கம்மல்லாம் செஞ்சு வீட்லயே உக்காந்து செஞ்சு அத ஒரு இதுவா ப்சினஸா பண்றாங்க நம்ப க நம்ப கையால பண்ணது ஹேண்மேடுன் சொல்லிட்டு அத விக்கிறாங்க அந்த மாரியு போயிட்டுரு க்கு என்னென்னவோ பண்றாங்கா
பின்றாங்க ஃபஸ்ட்டு சமைச்சு இது பண்ணிக்கிலா குடுத்துக்கலான்ட்டு சமச்சிட்டு இப்ப வந்துட்டு இந்த ஆன்லைன்ல டெலிவரி எடுத்துட்டு போய் குடுக்குறாங்கல்ல
ஆமா ஆமா ஆ ஐயோ அது ரொம்ப நல்ல வேலையாச்சே
நல்லது ஒண்ணுமே சமைக்கவேனாங்க ஏதா வயிசானங்களுக்கு ஏத்த மாரி ஒரு கொழம்பு வைக்கறது ஒரு பொறியல் இது பண்ணா போதுங்க அன்னிக்கி நம்ப எல்லா வேலையு கூட செய்ய வேண்டா இப்ப காலேல வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டு செஞ்சா போதும் இல்லன்னா காலேல வந்துட்டு இந்த சிற்றுண்டி அதுக்கு மட்டு நம்ப செஞ்சா போது இல்ல நைட் ஒரு வேலைக்கு மட்டு போட்டுக்கிட்டாலு போதும் அது அது வந்து வீட் டு சாப்பாடு வந்து வீட்ல செய்யறனால அந்த வீட்டு சாப்பாடோட சுவை இருக்குல்ல உங்குளுக்கு அது வந்து முக்யமா இந்த பேஷன்ஸ் மாரி இருக்காங்க சமைக்க முடியாம பசங்கல்லா வெளிநாட்ல இருக்கோ அவுங்களுக்கு இங்க ச அப்புறோ வீட்ல வந்து செரியானவங்க சமயக்காரங்க வந்து அவங்க செஞ்சுட்டு போமாட்டாங்க இல்லிங்களா அப்படி இருக்கிறவங்க இத வாங்கிக்கறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க நாம் நா அது கூட யோசுச்சு க்கிந்தேங்க இப்ப சாமா அவங்க என்னங்க உப்பு காரொ கொஞ்ச கம்மியாதான கேப்பாங்க அ அதுக்கேத்த மாரி சமச்சு நம்ம நல்லா சுவையா குடுத்தா இது போதுமே அப்டின் அது கூட எனக்கு ஒரு இது இருந்துச்சு அ
ட்ல நமக்கு சமைக்கிறோல்ல அதுலே கொஞ்சோ கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா நம்ம நாலு பேருக்கு சமச்சாலே போதூ இல்லியா
போதூ அவ்ளோதா அப்புறோ நம்மளுக்கு பிக் கப் ஆச்சு ஏதாது நல்லா போச்சு அப்டின் சொன்னாங்கன்னா நம்ம பெரு கொஞ்சொ இன்னு கொஞ்ச கூட ஆளுங்களுக்கு சமச்சு
ஆமா நம்ம ஒரு ஆளூ வ ச்சுக்கலாமே உதவிக்கு ஒரு ஆள வச்சு காய்கறி வெட்டி குடுக்கறதுக்கு வச்சுட்டு நம்ம பண்ணிக்கிலாமே
பண்ணிக்கிலா அதனால அது அதுதாங்க நானூ யோசிக்கிறே பெசாம அந்த மாரி எதாவ்து ஒரு இது பண்ணலாமா அதுவு நல்லா வருமா
அதே மாரி உங்களுக்கு வந்து தையல் கல தெரியுமா தையல் கத்துருக்கீங்களா அதுலயு அத ஒரு தொழிலாவு நல்லா பண்றாங்க வீட் வீட்ல இருந்து வெறு பொடவைக்கி கீழே ஃபால்ஸ் வக்கிறாங்கல்ல அது வக்கிறது ஓரோ முந்தானி ஓர அடிக்கிறது பிளவுஸு சிம்பிளா தக்கிறது இதெல்லா பண்ணியு நல்லா சம்பாதிக்கிறாங்க வீட்ல இருந்துக்கிட்டே
ஆமா சுயதொழில் எப்போவுமே நமக்கு கை குடுக்குங்க ஏதா ஒண்ணு நம்ம தெரிஞ்சு வச்சு க்குட்டோன் வச்சுக்கோங்கள அது வந்துட்டு இந்த டெய்லரிங் பண்றதோ இந்த சமச்சு குடுக்கறது ஏதோ ஒன்னு சமையல்ல எல்லாமே தெரியணுனு கூட அவசியொ இல்லங்க நமக்கு எது நல்லது ஒரு இது வந்து ஸ்பெஷலைட் ஒரு அமௌண்ட்டு ஏதோ ஒண்ணு இருக்குல்ல அத வந்துட்டு நம்ப வந்து செஞ்சு கொடுத்துட்டு அத நம்ம பேர் வாங்கிட்டு போலா இ இப்ப நம்ம சில எடத் துல இந்த இது இந்த சாப்பாடுதா நல்லா இருக்குன் சொல்லுவோ தெரியுமா அத மாரி கூட நம்ப செஞ்சு
ம் கரெக்ட்டு அதா இப்ப நெறைய பேரு பிரியாணி எல்லா செய்றாங்களே வீட்லேயே பிரியாணி செஞ்சு அத ஒரு பிஸ்னஸா பண்றாங்க
ஆமா ஆமா அதனால அது வந்துட்டு எதுனாலுமே நமக்கு கை குடுக்குங்க நம்ப அத ஏதாவது ஒண்ணு பண்ணி முயற்சி பண்ணி நம்ம அத பண்லா தா நா நெனைக்கிற நீங்க வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு நம்ப
அதா நீங்களு வந்து பாருங்க இந்த இது வாங்கியிருக்கேல இப்ப நா மிஷினு அத வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கெடைக்கும் அதுக்கப்புற நீங்களு சீக்கிர ஒண்ணு ஆரம்பிச்சுட்டேன்னு எனக்கு சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா நா வந்து ரெண்டு மூணு ஐடியா வச்சிருக்கே உங்கள பாத்துட்டு உங்ககிட்டயு கேட்டுட்டு உங்க அ அட்வைஸ் எடுத்துட்டு நா அத பின்பற்றி ஆரம்பிக்கிறே
செரி செரி ஓகே உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆ கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க
க்க ங்க ரொம்ப நன்றி ஆமா வரேங்க நா வீட்டுக்கு ஆ
செரி ஆ செரி வச்சிட்டுமா
ஆ செரிங்க